ஒ ம் சொல்லுங்க நா இப்ப சும்மா உக்காண்ட்ருக்கே ஆஃபிஸ்ல கூப்புறேன்னு சொன்னாங்க
அதுவரைக்கு சும்மாதா இருப்பீங்களா படிக்கலாம்ல
ஆ அது இன்ட்ரஸ்ட்டில்ல
இன்ட்ரஸ்ட் இல்லையா
ம்
இன்ட்ரெஸ்ட் இல்லையா
ம்
நல்லதுங்க நல்லது
பேப்பர் சேசிங் பண்ணிக்கலான்னு சொல்ட்டு
பண்றது ஒரு ஏமாத்து வேல இதுக்கு நீங்க வந்து
இல்ல அது காலேஜ்லயே வண்ட்டு பண்ணிக்கிறேன்னு சொல்ட்டாங்க அமௌண்ட் மட்டு குடுத்
அப்டியா உண்மையாலுமேவா
ஆமா
யோ நீங்க தா பித்தலாட்டன் பாத்தா காலேஜ்ஜே பெரிய பித்தலாட்டமா இருக்குது
குடுத்தாங்க த்ரீ லேக் கட்டுனாங்க டிகிரி குடுத்துட்டாங்க
அப்படியா உண்மையாளுமே வா என்ன இத அப்ப படிச்சு வாங்கறவங்களுக்கல்லா என்னங்க
அது அவங்க தலையெழுத்து
காசு இருந்தா என்ன வேனா பண்லா மாட்ருக்கு ஓ இது நல்லா இருக்குங்க இது நல்லா இருக்கு புதுசு சாருக் புதுசா இருக்கு ஆனா இது ம் நா
நீங்க என்ன பண்லான் ட்ருக்கீங்க உங்களுக் என்ன ப்ளனு
அதலா ஒண்ணு இல்லங்க காலேஜ் தெரக்கற வரைக்கு டிரெஸ்ஸா எடுத்திக்கிறதே ப்ளனு
ம்
ஷாப்பீங்கன்னு பேர்ல கெளம்பனன் வைங்களா ஜம்முன்னு நாள் ஒட்டிருவ
ம் ம்
உன்னியதா உன்னயதா
இந்த லீவுல எந்த பிளானுமே இல்லையா.
லீவுல எல்லாமே வெளிய வெளிய போய் ஊர் சுத்தி ஊர் சுத்தி ஊர் சத்தி ஊர் சுத்தி இவ்ளோ நாள் ஓட்டிட்டே
ஆ
இதுக்கப்புறமு அதேதா பண்ண போறே
ஓ ஓ.
ஏங்க ஃபர்ஸ்ட் எல்லா ஒரு இதாதாங்க இருந்தே அத நம்ம கத்துக்கணு நம்ம ஏதாவது ஸ்கில் டெவலப் பண்ணிக்கணும்.
ம்.
ப்போ அதான் நம்ம பைத்தனோட பேசிக்ஸ்லாம் படிச்சிட்டோம்ல்ல நம்ம அதை கத்துக்கலாம் இன்னும் நல்லா கத்துக்கலாம்.
ம்.
ம்மா நினைச்சேன் நினைச்ச எக்ஸாம் எழுதிட்டு வா எல்லாம் விட்டுட்டேன்.
ம்.
எக்ஸாம் எழுதுற மொகரகட்ட லட்சணத்துக்கு இது ஒன்னுதா இப்ப கேடா வேண்டா அப்டின்னு நானே
ம்ஹூம், ஆமா நீங்க பயோமேக்ஸா, சி எஸ் சியா
ஸ் மேக்ஸ்
கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸா
கம்ப்யூட் சைன் ஈசியாதாங்க இருக்கு கம்ப்யூட சைன் ஸ் எக்ஸாம்தா கடைசி உங்ககிட்ட நா என்ன சொன்ன நா கெமிஸ்ட்ரில ஒரு மட்டோன் சொன்னனா ஆனா கெமிஸ்ட்ரி எக்ஸாம் தா ஃபஸ்ட்டு எக்ஸாம்
ம்
மெய்ன் சப்ஜெக்ட்ல
ம்
தமிழு இங்லீஷு எழிட்டு வந்த சூப்ரா எழ்திட்டு வந்த கான்ஃபிடன் ட்டா இருந்த டோட்டல் வந்து ஃபைவ் செவன் ட்டி வரணுன் நெனச்சிருந்த அந்த டோட்டல் அப்டியே வச்சிருந்த கொறையாம
ம்
கெமிஸ்ட்ரி எழ்த போன
ம்
அழுதுட்டே வீட்டுக் வந்த
அ உ
தோனே அழுகில அமைதியாவே தா இருந்த எங் அப் ம அழுக்லாம்யே தா இர்ந்த வீட்டுக் வந் து வீட்யோ கால் பண்ணி எப்டிட்ருந்ச்சு எக்ஸாமுன்னு எ சித்தி கேக்குறாங்க தேம்பி தேம்பி அழுக ஆரமுச்சுட்ட சேரின் தோட் டல் வந்து ஃபை ஃபிப்டி கொண் வந்துட்ட
ம்
ஃபைவ் ஃபிஃப்டி எடுக்குறோன்னு
ம்
து பிசிக்ஸ் எக்ஸாம் போன சேரி டோட்டல் அட்லீஸ்ட் ஒரு ஃபை டுவெண்ட்டி எடுக்கனுன் கொரச்சிட்ட மார்க்க மேக்ஸ் எக்ஸாம் பொய்ட் வந்த அவளதா படுத்துட்டேன் விடுங்க எதுக்கு ரொம்ப அப்படி வாழ்ந்துட்டு எக்ஸாம்லாம் எழுதிட்டுன்னு விட்டுட்டேன் ஒரு நானூறுக்கு மேல நானுத் தம்பதுக்கு மேல வந்தா போதுனு நினச்சிட்டு விட்டுட்டே
ம்
எக்ஸாம்கு எட்டு நாள் லீவு தாராளமா லீவு நான் தான் எக்ஸாம் எலாம் கஷ் ப்பட்டு எழுதி இருக்கேன்ல
ம்
பப்ளிக் லீவுக்கு போய்ட்டே
ம்
லீவில வாழ ஆரம்பிச்சுட்டேனா லீவ் விட்ட மாரி வெளிய போகிறது ஊ சுற்றுறது சும்மிங் புல் போறது ஜம்முன்னு வாழ ஆரம்பிச்சுட்டே ஆ அப்புறம் நா படி கேல எப்படி இருந்தாலும் இது டஃப்பாதானாடா கேட்பீங்க கேளுங்கடா நா படிக்க மாட்டேன்டான்னு கெத்தா போனே சென்டம் கொஸ்டின் பேப்பரு படிச்சா சென்டம் எடுத்திருப்பேன் என்ன படி படிக்காமலே நைன்டி பைவ் கு எழுதிட்டு வந்திருக்க படிச்சிருந்தனா சென்டம் கே எழுதிருப்பேன் ஏமாற்றத்தின் உச்சத் த்தில் இருந்தேன் என்னடா இது படி பச்சு படிச்சு விழுந்து விழுந்து படிச்சதுக்கு இப்படி ஒரு கொஸ்டின் பேப்பரு படிக்க வேண்டாம் நினைச்சதுக்கு இப்படி ஒரு கொஸ்டின் பேப்பரா என்னட இது வாழ்க்க மாரி இருந்தே எனக்கும் வாழையே புடிக்கல வெறுப்பா இருந்தது
இதுக்கே வா
ஒன்னே ஒன்னு சொல்ட்டா இந்த மார்க் வந்து வெறும் காலேஜ் ஜாயின் பண்றக்கு மட்டும்தான்
பாருங்க அதுக்குமே பிரயோகஜனம் இல்லாமே போயி
ஆனா எ தங்கச்சிக்கலா வெறு டென்த் மார்க் வச் சு அந்த அட்மிஷன் குடுத்துட்டாங்கெ
எப்பிடி நானு டென்த் மார்க் நானு டென்த் மார்க் ஷீட் காட்டி தாங்க போட்ருக்கே
அவளுக்கு ஏங்காய் அ அவளுக்கு ஏங் காலேஜுலே சீட்டு குடுக் கிறே அப்டின்டாங்கோ
என்ன என்னது
பி எஸ் சி பயோடெக்
பயோடெக்கா அவ்ங்க பயோ குரூப் எடுத்து படிச்சாங்களா
ஆமா
அதெல்லா வந்து எனக்கு சேராது ஆகாது
உம் ஹிம்
அங்கலா இருந்தா ஒழுக்கமா இருக்கணு நம்மளால்லா இருக்க முடியாது அதனாலதா வேண்டான் கை விட்டுட்டே
ஓ
அந்த காலேஜுல சேந்து படிக்க முடியாம போயி எதுக்கு வீண் வம்பு
ஆனா சூப்பரா இருக்கு காலேஜ்
ஆஹ் அதெல்லா தெரி யு எ அத்த பொண்ணு அங்கதா படிக்கிறா அதா எ அத்தப் பொண்ணு அங்கதா படிக்கிறா பி எஸ் சி ஐ டி ன் நெனைக்கிறே தெரியல எதோ ஒன்னு படிக்கிறா ஆனா
உம்
அதனாலே அங்க சேரக்கூடாதுன் சொல்லி தள்ளி வந்துட்டே
ஓ
எதுக்கு சொந்தக்காரங்க இருக்ற எடத்துக்கு நம்ம போயிட்டு
கரெக்ட்டு தா
நமக்கு சொந்தக்காரங்களுக்குமே ஆகாது
ஊடு எனக்கு அதேதா
நா ஒண்ணு பண்ணா ஒம்போதா சொல்லுவாங்கங்க எங்க வீட்ல அதனாலே ஊருப்பட்ட சண்ட வரு என்னைய மட்டு தீண்ட தகாதவ மாரி பாத்து அவ்ங்க வீட்ல இல்ல எங்க அக்கா ரொம்ப உத்தமி மாரியு நா மட்டு இந்த குடும்பத்த பிரிக்க வந்த வில்லி மாரியு
இல்ல உங்களுக்கு பரவால்ல என்னைய வந்து என்ன சொல்ட்டாங்கனா இந்த இந்த ரெண்டு வர்ஷத்துல நா பண்ண அலும்புல எந்த பங்க்ஷனுக்கு வரக்கூடாது எந்த பங்க்ஷனுக்கு வரக்கூடாது
சிருப்பே அவ்ங்களுக்கு
அவங்களே சொல்ட்டாங்கெ டேய் தயவு செஞ்சு ஃபேம்லில எந்த பங்க்ஷனு எது நடந்தாலு வந்ராதடா
எல்லாருமே அத சொல்லுவாங்க பேசுவாங்க
நீ வந்தாலே போலீஸ்காரங்க வந்தர்றானுங்க வீட்டுக்கே
தால இப்படி போலீஸ் எல்லா வக்கிற்தெல்லா தப்புங்க
உங்க அம்மா அப்பா தப்பா பேசினா நீங்க சும்மா விடுவீங்களா
நா பேசுறவன்ட்டயே நா பேச மாட்ட
ஆ
முன்னாடியே எப்பயுமே பிரிக்காஷனா இருக்கணு நம்ம ஏங்க போங்க அதனாலதாங்க பல பிரச்சன, புள்ளையா பொறந்துட்டங்க பையனா பொறக்க வேண்டியதாட்டு இருக்கு நானு
ஷார்ட் டெம்பர் வேற அடிச்சுருவே
அதல்லா இல்லங்க, ஒண்ணுத்துக்கு இல்ல பேசுற அளவுலா விட்டதில்ல அப்டி அந்த அளவுலா கொண்டு போய் விட்டதில்லை இப்ப வரைக்கு அப்டியே பேசுனாலுமே வெளையாட்டுக்கு எல்லாரு பேசும்போது நா சொண்டி சொன்னா அந்த மாரிதா இருந்திருக்கே தவர
ம்
யாரு அப்படிலா சொன்னதில்ல அந்தளவுக்கு சொல்லயு விட்டதில்ல
ம்
இருந்தாலு நா காலேஜ் போறக்கு இஷ் டமே இல்ல
காலேஜ் லைஃப்ல்லா மிஸ் பண்ணவே கூடாது
நா ஆசைப்பட்டது இன்ஜினியரிங், என்னடா இப்டி இல்லைங்க ஃப்ர்ஸ்ட் அதுக்குதா ஆசைப்பட்ட லோன் எடுத்து படிக்கலான்னு
ம்
எங்க அப்பா வந்து நியாயமா ஒரு கேள்வி கேட்டாரு இப்ப நீ இப் நா இப்ப லோன் எடுக் கற மாரி இருந்தா பத்து லட்சம்தா லோன் எடுக்குணு மொத்தமா சேத்தி, இப்ப நீ பத்து லட்சத்துக்கு லோன் எடுத்து படிக்கிறனே வச்சுக்லா
ஆ
நாலு வருஷ கழிஞ்சு உனக்கு வேல கெடைக்குதுன்னு வச்சுக்லா
ஆ
சுமாரா ஒ ரு இருபத்தஞ்சாயிரனு வையி
ம்
டீங்ல அவ்ளோதான தருவானுங்க நீ எத்தன வருஷோ லோன கட்டி அடப் பண்ணி கேட்டாரு உனக்குனு எது வேண்டாமா நீ அந்த லோன் மட்டு கட்டிட்டே இருந்து பியா அப்டின்னாரு அப்ப நா கேட்டே, அப்ப நா கேட்டே, ஒரு வேளை எனக்கு நல்ல வேல கெடச்சிரு ச்சினா
அதேதா இப்ப அதேதா இப்ப என
சத்தமா பேசுங்க ஹலோ ஹலோ ஏங்க லைன்ல தானேங்க இருக்கே பேசுங்க அடிக்கடி காணாம போயிருவீங்களா ஹலோ ஹலோ எங்கெங்கே காணாம போயிட்டீங்க ஹலோ ஹலோ நான் மட்டும் தனியா பேசிட்டு இருக்கேன் நீங்க எங்கேயோ போயிருங்க பேசப் பேச இப்படிதான் காணாம போவீங்களா என்ன பண்றீங்க ஏது ஒண்ணுமே தெரியமாட்டேங்கது காணாம மட்டும் போயிட்டீங்க நான் தனியா பேசிட்டு இருக்கறேன் உங்கள காணாம்